ஆ வணக்கம்ப்பா நல்லா இருக்கப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
டீ குடிக்கிறன்ப்பா
டிபன் சாப்டுற டைம்ல டீ குடிக்கிறன்றீங்க
நமக்கு டிஃபனு டீ தான் லன்ச்சு டீ தான்
அ அ அ அ டீ பைத்தியோணுவாங்களே அதுவா அய்யோ எங்க வீட்டு பிச்சகாரங்கள கேளுங்க டீ பைத்தீங்க அப்டி டீனா அப்டியே உயிர் உயிரை உடுவாங்க ஆ டீ டீ டீ டீனுவாரு ம் ம்
அ நீங்க வேற இது அண்ணிக் த்ரீ ஜூ ஜூலை த்ரீ அன்னிக்கி எங்க மூத்தார் பொண்ணுக்கு பர்டே
ஆ
அன்னைக் வந்து நைட்டு ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி மாரி அரேஞ்ச் பண்ணிந்தாங்க இங்க ஒரு ஹோட்டல்ல ஆ ஆ அங்க போயிட்டு செரி அங்க லேட் ஆயி போச்சு அங்க பெரி பெரிய ஹோட்டலுகல்லா போனோன் வெச்சுகோங்களே எப்டி எட்னு வராங்க அங்க நம்பளுக்கு வந்து எல்லாத்தையு எத்துனு வந்து வச்சிட மாட்டன்றாங்க க
ஆமாங்க நெஜமாதா இப்ப மூண் நாளிக்கி முன்ன சென்னிக்கி எங்க அண்ணக் கிட்ட இப்போ சொன்னலிங்களா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனோ
ம்
எனுக்கினா அந்த சர்வீஸ்சு சுத்தமா புடிக்கில ஆர்டூர் பண்ணி ஆர்டுர் பண்ணி கொஞ்ச கொஞ்சமா நம்ப காசுன்னவோ ஒரு மூணாயிரபா கிட்ட கட்டுறோ ஆனா சாப்ட திருப்தியே கடையாது எனக் க அடுத் த்த நாள் வந்து மால் கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு ஹோட்டல் போன நா தா சொன்ன வேணாடா பெரிய ஹோட்டலே வேணா அந்த கையேந்தி பவன் ரோட்லருக்கு அதே கூட சாப்புட்லா நல்லாருக்கு இன்க்கி நா அந்த ரொம்ப கம்பெனி ம்மா அவே சாப்பிட மாட்டா அது மாரிலா நிக்க வச்சா அன்னைக்கி சாப்பிட வெச்சா நிஜம்மா திருப்தியா சாப்ட்டு வந்தோங்க அன்னைக்கி
ஆனாங்க அவங்களுக்கு அந்த திருப்தி வராதுங்க
ஆ ஆ ஆ
அன்னைக்கி அத கேளுங்களே ஃபஸ்ட்டு போயிட்டு கேக் வெட்டனுமாங்க அ கேக் வெட்டி முடிக்கறக்குள்ளயே இருபது நிமிஷோ பண்ட்டாங்கங்க ஆ கேக் வெட்டி ட்டு அந்த கேக்குக்கு ஒரு பிளேட் கொண்டு வந்து குடுத்தாங்கங்க அந்த கேக்க சாப்ட்டு முடிச் சம்மா அந்த பிளேடெல்லா ரிமூவ் பண்ணாங்க ரிமூவ் பண்ணிட்டு ட்டு ஆர்டர் பண்ண ஃபுட்டு மொதல்ல ஒரே ரெண்டு பிளேட் மட்டு பிரான் எடுத்து வந்து இது சாப்ட்டு முடிச்சுட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு போயிட்டாங்கங்க
ஆ ஆ ஆ
அது சா ஆளுக்கு ஒன்னு ஒன்னு எடுத்து ஏங்க நா வந்து சொன்ன இல்லைங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேரு நாங்க
ஆ அடங்கப்பா இல்ல ஃபேமிலிய முச் மூத்தார் பேமிலி ந நாத்தனார் எல்லாமே சேந்து இருவத்தி நாலு பேருக்குறீங்களா
ஆமாங்க ஆமாங்க இருபத்தஞ்சு பேரு கிட்ட வந்துரு
அதா ஃபேமலிக்கு அஞ்சஞ்சு பேருனா கூட நாலு ஃபேமலின்னா கூட வந்தருதுங்களா மூனு கொழந்த அதா அஞ்சு ஃபேமலியு ஒரு ரெண்டு ரெண்டு பசங்களா எல்லாருக்குமே ஐ நால் இருபது அது ஒரு னாலா உங் நாத்தனார் ஃபேமிலி எல்லாமே இருவத்நாலு பேருயிருக்கிறீங்க மொத்தோ அ
மொத்தமா எங் எங்க நாத்னாரோட நாத்னாரு அவுங்களு அன்னைக்கி வந்துருந்தாங்க ஒரு இருவத்தஞ்சு பேரு ஆளுக்கு ஒரு ஒரு பிரான் எடுத்தா முடிஞ்சு போச்சுங்க
ஓ ஹோ ஆமாமா ஆமா ஒரு பிளேட்ன்றாங்க மிஞ்சி போனா பத்து பீஸ் கூட இருக்கரதுல்ல அதுல ஒரு ஏழு எட்டு பீஸ் தா இருக் குது ஒரு பிளேட்டுக்கு ஐம்பது ரூபாய் இல்லன்னா எழுவத்தஞ்சு ரூபான்றாங்க இங்க சும்மா
ஏங்க அது பரவாயில்லங்க எழுவத்தஞ்சு ரூபான்றது து எரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா
ஆமாமா எரநூத்தி அம்பது ரூபாய்க்கி மேலதா ஆ பிரான் வெல தாங்க மீனு மீன விட பிரான் அதிகமா வெல
அய்யோ கேளுங்களே பிரான் மீன் க்கு தா ஆர்டர் பண்ணலான்ட்டு நானு எங்க ஓரகத்தியு மீன் ஆர்டர் பண்ணோ மீன எப் பிடி தெரியுமா குடுத்துக்கறாங்க மீன உதுர்த்து போட்டு பிங்கர் அ சிப்ஸ் பண்ணுவோ பாருங்க நம்ப எங்களுக்கு அந்த மீன் சாப்ட்ட திருப் தியே இல்ல தெரியுங்களா
ஆ ஆ
அந்த மாதிரி குடுக்குறாங்கங்க ஃபிங்கர் சிப்ஸ் மாரி பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் மாரியே
அப்டியா சிப்ஸ் மாரி குடுத்தா எப்டிங்க சாப்பிடுறது மீன் வந்து அதோட ஷேப்லேயே அத அப்டியே சுட்டோ வேக வச்சோ சாப்பிடறது தா வந்து அதோட அழகே அதுவே இல்லன்னா எப்டிங்க
எனக்கு எனக் இங்க ரொம்ப போயிடுச்சுங்க சீரக சம்பா பிரியாணி ஆர்டரு பண்ணிருது சிக்கன் பிரியாணி ஆ அது ஒண்ணுதாங்க வாயில வைக்கிற மாதிரி இருந்துச்சு
ஆ
அ ஆனாலுமே ஏதோ ஒரு சாக் ட திருப்தியே இல்லங்க நைட் வந்து நைட் வந்து ஒரு டீ அடிச்சுட்டு தாங்க படுத்த
ஆமாங்கண்ண அதுதா நீங்க டீ இப்ப காலையிலயே டீயா அ எங்க எப்பு தப்பா சாப்பிடுறீங்க நைட்ல போய் குடிக்காத படிப்பீங்களா எங்க அப்பா எங்க அம்மா கூட நைட்ல குடிச்சாதா அதுலா ஜீர்னோ ஆகுர மாரி ஃபீல் ஆகுதுங்க
அப்டி இல்லங்க வய்ரு எம்டி ட்டியா இருந்த மாரியே ஃபீல் ஆகுதுங்றே
ஆ ஆமாவா சேரி சேரி சே டீ குடிச்சா கொஞ்சோ ஃபில் ஆயிட்ட மாரி இருக்கு ஆ
சாப்ட்ட ஃபீலே வர்லங்க அன்னக்கி
ஆ வயிறு நெறையலங்க பெரிய ஹோட்டல் போனா வயிறு நெறைஞ்சு சாப்ட்டு வர்றது செரி சரித்திரமே இல்ல ஆனா மனசு நெறஞ்சு பணோ மட்டு பயங்கரமா நெறஞ்சு
அய்யோ அன்னைக்கு பதினஞ்சாயிருனோ நெனக்கிறேங்க பில்லு
ம் இருக்குங்க ஏன்னா இருவத்தி நாலு பேர் இல்லேங்களா தலைக் ஆயிர ரூபா கூட வைங்க ஆயிரத்தி ஐநூருபானே வைங்க
அட ஒண்ணுமே ஆடர் பண்லங்க ப்ரானு நாலு பிளேட்டு
ஆ
ஆ ஃபிஷ் வந்து ரெண்டு பிளேட்டு பிரியாணி நாலு பிளேட்டு
ஆ
நானு அ செட்டிநாடு சிக்கன் கிரேவி அ பட்டன் சிக்கன் கிரேவிங்க அவ்ளதா இது எங்களது நான்வெஜ்ஜு எங்க ஒரவத்தி பெரிய ஓரவத்தி வந்து நான்வெஜ் சாப்ட மாட்டாங்க அவங்களு க்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸு ஆ செட்டிநாடு பன்னீரு மசாலா இவ்ளதாங்க வாங்கினதே இதுக்கு பதினஞ்சாய்ரோன்றது எவ்ளோ அதிகங்க அன்க்கு வீட்ல செஞ்சு சாப்ட்டா திருப்தியா சாப்பறோமா இல்லைங்களா ம் ம்
அஞ்சாயிர ரூபால நல்ல நாலு கிலோ கறிய நல்லா எடுத்திருக்கலா நாலு கிலோ அஞ்சு கிலோவே எடுத்திருக்கலா அஞ்சு கிலோ கறி எடுத்து கிரேவி அஞ்சு கிலோ கிரேவி செஞ்சுட்டு ஒரு ஒயிட் ரைஸ் வச்சு ரசமோ சாம்பாரோ வச்சுட்டு சாப் ட்டாவே சூப்பரா இருந்துக்கு ரெண்டு கறி வச்சு சாப்ட்ருந்தாலு நல்லா இருந்துருக்கு
எனக்கெல்லாங்க எனக்கு இப்டி போய் ஏதோ சாப்
நா வந்த நீ ஆ ஆ ஆ ஆமாங்
இருந்தாலு வந்து இங்க வந்து கொஞ்சோ இவங்கல்லா ஐ கிளாஸுங்க
ஆ
நம்மள வந்து அப்டி சொன்னோனு வச்சுக்கோங்களே என்னன்றாங்க கிராமத்துக்காரி இப்டிதா அப்டின்றாங்கங்க அதனால அது மறந்துட்ணு சொல்ல கூடாது ஆ ஆ சேரி கூப்ட்டா போய்டுறது யாரோ செலவு பண்றாங்க நம்பளுக் என்ன எனக்கு சாப்ட்ட ஃபீல் வரலன்னு வச்சுகோயே வந்து நம் வீட்ல ரெண்டு தோச குழுவு சாப்ட்டுக்கலான்னு சொல்லி போட்டு
ஆ
விட்றதுங்க
ஆமா என்ன பண்றதுங்க எல்லா இது அந்த பிரியாணி இருக்கு இல்லேங்களா அந்த பிரியாணி மோகோ இரு க்குற வரையு யாராலு அடிச்சுக்க முடியா எங்க போனாலு வீட்டு வீட்ல செஞ்சாலு பிரியாணி எங்கனா கடைக்கு போட்டாலு பிரியாணி ஆனா அந்த ஆனா அந்த கடைல டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிடுச்சுனு வச்சுக்குங்க அதயே பழக்கப்படுத் திகிறாங்க பசங்க அங்கதா டேஸ்ட் நல்லாகுது அங்கதா போனுன்ற மாரி ஆ
பிரியாணி வந்து போர் வீரர்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு வீனொ உணவாங்க எவி ஃபுட் அது எவி ஃபுட்டு அக்பர் காலத்துல போருக் போவாங்க இல்லைங்களா
ஆ
நூர்ஜகான் கண்டுபுடிச்ச ஃபுட்டுங்களா இது
ஃபுட்டு ஆமா அது எது சொன்னாங்க இது போட்டு அதா தனித்தனியா செய்றத விட எல்லா ஒன்னா சேத்
இல் ஆ த இல்லங்க இல்லங்க அவுங்களுக்கு வந்து போர் வீரர்களுக்கு வந்து எனர்ஜி அதிகமா தேவ இல்லையா
ஆ
ஆ இது ரொம்ப எவி ஃபுட்டுங்களாங்க பிரியாணின்றது வந்து
ஆமாங்க ஹெவி ஃபுட் தா ஆமா ஒரு பிளேட் சாப்டாலே எப்டிக்கீது நம்மளுக்கு சொல்லுங்க
ஆ அந்த எவி ஃபுட்டு வந்து சாப்புடுறதுனால தாங்க இந்த காலத்து பசங்க எல்லா வந்து வெயிட் போட்டு ட்டே போறாங்களோ அப்டின்றது
ஆமா அது தாங்க உண்ம எ பெரிய பைய சின்ன பையன் அவோல்லா வெயிட்டு ஏறுவானான்றிதுந்தே ஒரே இருவது கிலோ தா இருப்பா பதினெட்டு கிலோ தா இப்பா நாலாவதுல கூடோ எங்க அப்பா சொல்லுவாரு எம்மா காத்தனா புடிச்சுன்னு வந்துட்டா அவனுக்குண்ணுவாங்க
ஹ ஹ ஹ
சீரியஸாவே ஏம்மா ரொம்ப மோசமாக்கறா வெறு எலும்புதாங்குது காத்த என்னாப்ப புடிச்சுன்னு வந்துட்டா ஆடுவாங்க எ அப்பா என் புள்ளய இப்டி சொல்றன்னுவே இப்ப எங்க அப்பா சொல்றாரு யம்மா காத்து கொஞ்ச இறக்கி வுடுமானு அவ்வளோ குண்டா இருக்கா நல்லா ஏறிருச்சு ஒடம்பு அதுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க என்னவோ அவன் வெளிய சாப்பாடு சாப்பிடுறா நீ ஏதோ கண்டுக்காத இருக் க்குற அவுங்க அப்பா ஏமாத்தி ஏமாத்தி பிரியாணி வாரத்துல பிரியாணி மூணு பிரியாணினா சாப்ட்றாங்க மூணு நாள்னா ஃபிரைட் ரைஸ் கேக்குறா நூடுல்ஸ்சு கேக்குறா எதல்லா வெளியதா ஆர்டர் பண்ணுன்றா வீட்டு சாப்பாடுனாவே காலையில இட்லி போட்டு குத்தா மூஞ்ச சுளிச்சினு சாப்டு போறா வேணு வேணானு சாப்பாடே வேணான்ற மாரி காட்றா போங்க வீட்டு சாப்பாடுனாவே அவனுக்கு ஆவே மாட்டேக்கிதுங்க
ம் ம்
ம் அதுதா ரொம்ப கஷ்டமாகுது இன்னடா இந்த பசங்க இப்டி பண்ணுதுங்களேன்ற மாரி
எனக்கு எ பெரிய பொண்ணுங்க இப்ப கூட காத்தடிச்சா ஒடுஞ்சு உழுந்துற மாரிதாங்கறா அவ்ளதாங்கிறா அவள வந்து காலேஜ் படிக்கிறானு சொன்னா யாரு நம்ப மாட்டேன்றாங்க எய்த்தா நய்ன்தா எய்த்தா நைன்த்தான்றாங்கங்க
இல்ல ஒரு சில ஃபேஸ் கூட இம்மெச்சூடா இருக்கு கொழந்தெங்க மூஞ்சு
இது இப்டியே தாங்க இருக்குது இன்னுமே மெச்சூரிட்டி எல்லா கெடையாது அப்டிதா இருக்குது ஆனா எ சின்ன பொண்ணு பாத்திங்கன்னா எனுக்கு அக்கா மாரி இக்குறா என்ன பண்லா அவ அவ நைன்த்து படிக்கிறா டென்த் படி க்கிறான்னு சொன்னா
அ
நம்ப மாட்டெங்கிறாங்க யாரு இவதா காலேஜ் படிக்கிறாளான்னு கேக்குறாங்க என்ன சொல் றது நம்ம ஆமா ஆமாங்கன்னு சொல்ட்டு சிரிச்சுனே உள்ள வந்துறது ஏனா
நா எ பெரியவன தா சொல்லுவாங்க உனக்கு தம்பியானு வாங்க என்க்கு
அ அ அ
ஆவெ கொட மெச்சூடு ஃபேஸ் மாரி இருக்கு அவன்து அந்த இது அவ அதுதா சொல்லுவா ஏ எங்க பாத்தாலு உங் தம்பியா தம்பியானு கேக்குறாங்க ஏ ஒ பையெ தெரியாதா வீட்டுக்காருக் கோவொ வந்துரு
அ
தம்பினோன ஒன்னே சிரிக்கிர இன்னக்கினு பாத்து நா ஒன்னே வீட்டுல வந்து அது ஊர்வசி ஐயோ ஊரல்லா கண்ணா போச்சு இன்னிலிந்து நீ தா எனக்கு பெரிய தப்பி இவெதா சின்னத் தம்பி வெளிய என்ன வந்து அக்காந்தா சொல்லி வெக்கனுனு நா அந்த டைலாக் தா சொல்றது அவங்கிட்ட அடச் சீப்பா ன்ட்டு போயிருவானுங்க
எனக்குங்க காலேஜ் படிக்கிற பசங்க இருக்குதுன்னா என்ன அப்டிதாங்க நம்ப மாட்டிங் கிறாங்க
ஆ ஏன்னா நம்ம ஏஜ்ஜு சின்னசிலே கல்யணம் பண்ணிட்டோ செவென்டின் எயிட்டின்லே கரெக்டா எயிட்டீன் முடியும்போது கல்யாணம் பண்ணிட்டாங்க
ஆ இல்ல என்னக்கல்லா நா டுவெண்டி ஃபோர்ல தா கல்யாணம் பண்ணே
அ அப்டிங்ளா நா ஏஜ் ரொம்ப சின்னஸ்ப்பா அப்ப கல்யாணம் பண்ணி கரெக்டா எட்டு மாசந்தா ஆச்சு அதுக்குள்ள டீச்சர் ட்ரெய்னிங் போய் ஜாய்ன் பண்ட்டே எட்டு மாச கொழந்தைக் பால் குடுத்துட்டே போவோ பாருங்க கால்ல பால் குடுத்துட் போயிட்டு ஈவினிங் கொஞ் நேர் பால் குடுத்துட்டு அதுக்கு மேல தூங்க வச்சி எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டே நானு அந்த டைம்ல சேந்துட்டே நானு அப்பயே எங்க வீட்டுக்கார் சொன்னார் வேனா வெயிட் பண்ணுன்ட்டு நல்ல கோர்ஸ் வந்ச்சுங்க எனக்கு அந்த எக்ஸ் ரே கோர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்க வீட்டுக்காரு அடுத் ஒர்க் பண்ணிட் இருந்தாரு அப்ப வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸ் கொண்டு வந்தாங்க அந் த ஹாஸ்பிட்டல்ல அப் ப வந்து செலக்ட் ஆயிட்டே நானு டுவெல்த் மார்க்க வச்சு செலக்ட் ஆயிட்டே ஆனா நானு அந்த மார்க் வெச்சு அப்பே நா ஒரு வர்ஷொ கஷ்டப்பட்டு பட்ச்ட் இருந்தே டெக்னீஷியனு யாருக்கெல்லா அந்த நாப் பது பேர் செலக்ட் பண்ணாங்க வேலூர்ல நாப்பது பேர்ல முப்பத்தெட்டாவது ஆளு நானு அழகா செலக்ட் பண்ணி உள்ள போனே
போ
போய்ட்டு பிரக்னன்ட் ஆயிட்டன் நின்டங்க மூனு மாசத்துல வாமிட் எடுத்துட்டு என்னால இருக்க படிக்க முடியலன்ட்டு ஒரு மாச புக்கல்லா வாங்கின் வன்ட்டே இவரு நிர்த்திட்டார் செரி டிஸ்கண்டினிவ் பண்ணிக்கோ முடியல உன்னால நெக்ஸ்ட் கரெக்டா நாப்பது பேர் சேந்த நாப்பது பேருக்கு வேல குடுத்துட்டாங்க கோ கவுர்மெண்ட்ல நாப்பது பேருக்கு வேல அடுத்த பேட்ச் எப்டி கொண்டு வச்சு பாருங்க எப்டி இழுத்துச்சு பாருங்க அதுல இருந்து அ நல்லதே வரல முப்பத்தி எட்டு பேரு வேலைக்கு போனாங்க எனக்கு கூட ஒரு பொண்ணு படிச்சிருந்தா எ கூட இந்த வாணிய பாடியில அவ இப்ப டெக்னிஷியன் ஆயிட்டு ஆ பதினஞ்ச வருஷோ எஸ்பிரியன்ஸ் ஆயிட்டு நல்ல சபம்பளோ கிட்டதட்ட இப்ப அறுபதாயிரோ ரூவா வாங்குறா
நம்ப பாருங்ளா விதி எப்டி கொண்டு வந்து விடுதுன்னு
அததா அப்றோ பாத்தா டீச்சர் ட்ரைனி்ங் எடுத்து அதுக்கு மேல படிச்சி அதுக்கு மேல டிகிரி கிட்டத்திட்ட ஒரே டெக்னீஷியன் ஒரே ரெண்டே வருஷோ படிச்சு அறுபதாயிரோ ரூபா சம்பளோ நானு டி டி எடு முடிச்சட்டே டிகிரியு முடிச்சட்டே எம் ஏடு முடிச்சட்டே பி எடு முடிச் ச்சு எல்லா நாலு அஞ்சு டிகிரி கையில வச்சு கூடோ
அ அ
இன்னக்கி வேல இல்லாது க ஸ்கூல்ல ஒரு பத்தாயிரூபாக் சம்பளத்துல வேல் செஞ்சுட் இருக்கோ
ஐயோ ஏ கேக்குறீங்க அந்த ஸ்கூலுக்கு போறதெல்லா ஒரு கொடுமையான விஷி
கொடுமங்க நெஜமாவே கொடுமங்க நம்ப போ போய் ஒர்க் பண்றதே கொடுபனா நம்ம அங்க நடத்துற விதோ வந்து ரொம்பக் கொடுமையா இருக்கு இப்ப இருக்கு டே டே பை டே அப்டி பண்றாங்க ஏ தெரியலப்பா டீச்சர்ஸுங்கள ஏனே தெரில்லிங்க எனக்கு
ரொம்ப பண்றாங்கங்க பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இது வந்து பேசலாமா இல்லையன்னு கூட தெரியல இந்த டிஸ் கெஸ்ஷனு அவ்ளோ வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு அதனாலயே நா என்ன பண்ணி தெரியுங்களா இந்த வருஷம் உக்காந்து டெ ட்டுக்கு பிப்பேர் பண்ணலா டி என் பி சி பிப்பேர் பண்ணலா ஏ